வணக்க வணக்கம் நண்பா என்ன நண்பா பண்றீங்க
நா சும்மாதா நண்பா நீங்க என்ன நண்பா பண்றீங்க
ஆ இப்பதா நண்பா சாப்பிட்டு தூக்கத்துக்கு போலானு வந்து உக்காந்துருக்க நண்பா நீங்க
ம் நானுந்தா நண்பா சும்மாதா நணபா இப்பதா சாப்பிட்டு நானு சும்மாதா நண்பா உக்கான்ட்ருக்கே
சேரி சேரி நண்பா என்ன சாப்ட்டிங்க
நா தோச தேங்கா சட்னி நண்பா நீங்க என்ன நண்பா சாப்ட்டிங்க
ங்க உப்மா நண்பா உப்மா காலலது வெறுஞ்சாப்பாடு சாம்பார் இருந்ச்சு நண்பா சாப்ட்டே நண்பா
ஓகே நண்பா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா நண்பா
வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க நண்பா அங்க எப்டி இருக்காங்க நண்பா நல்லாருக்காங்ளா
இங்க எல்லாருமே நல்லாருக்காங்க நண்பா நாளைக்கு என்ன நண்பா ஸ்பெஷல் நண்பா நாளைக்கு என்ன ஸ்பெஷல் நண்பா
இங்க அப்படி ஒண்ணு இல்லைங் நண்பா சிறப்பானது ஒண்ணு இல்லைங்க எப்பவும் போலதானுங்க காய்கறி சாப்பாடுன் சொன்னாங்க நாளைக்கு அதாங்க நண்பா அங்க என்னங் நண்பா சிறப்பான உணவு முறை எதாவுது இருக்குங்ளா
இங்க நாளைக்கு பாத்திங்னா இங்க ஒண்ணு இல்ல நண்பா நாளைக்கு முட்ட பிரியாணி செய்யலான் சொல்லிட்ருக்க நண்பா
முட்ட பிரியாணி ஓ செரி செரிங் நண்பா நல்ல விஷயங் நண்பா என்ன நண்பா கறி எது எடுக்குலிங்ளா
இல்ல நண்பா இது நா எடுக்கல நண்பா ஒய்ஃப் பாத்திங்னா அவங்க பாத்திங் நான்வெஜ் அவ்ளக்க சாப்ட மாட்டாங்க நண்பா நா மட்டுந்தா விரும்பி சாப்டுவே அவங் க வந்து வெஜ் தா இப்ப எனக்காக பாத்திங்னா லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்க நண்பா அதுங்காட்டி பாத்திங்னா அவுங்க பாத்திங்னா நான்வெஜ் சாப்பறதில்ல நண்பா அ நாந்தா வற்புறுத்தி அப்பப்ப குடுப்ப நண்பா அது சிக்கன் ரைஸ்ல டேஸ்ட் ஒட்டிருச்சு ஆனா சிக்கன் மோஸ்ட்லி பாத்திங்னா அது அது ஹெல்த்தி இல்ல நண்பா நாட்டுக்கோழி அது பாத்திங்னா ஆடு ஆமா நண் ஆடு அதுக்கப்புற பாத்தினா மீன்லா இருக்கு நண்பா அது சாப்பட சொன்னா கேக்க மாட்டேங்கிறாங்க நண்பா
நண்பா அதுதா நண்பா நீங்க சொல்லி புரியவைங் நண்பா ஆடு எடுங்க வார ஒரு வார ஆடு எடுங்க ஒரு வார மீன் எடுங்க இந்த மாரி மாத்தி மாத்தி அ குடு நண்பா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது நண்பா உங்களுக்கு கொழந்தை இருக்காங் நண்பா
கு நண்பா ஒன்ற வயசுல பைய இருக்கா நண்பா நா மீன்லா குடுக்லாங்கற நண்பா முள்ளு சிக்கிருச்சுனா என்ன பண்றதுன் கேக்குறாங்க ந ண்பா
ப்ப முள் இல்லாம குடுக்கணு நண்பா நீங்க எதுக்கு முள்ளோட எதுக்
இல்ல நண்பா அது ஒய்ஃபுக்கு பத்தீனா அது ஒரு நம்பிக்கை இல்ல நண்பா ஏதாச்ச உள் ள சிக்கிருச்சுன்ன
ஆ புரியுது நண்பா எல்லா அம்மாக்களுக்கும் இருக்க வேண்டிய பயம் அதாங்க ஒன்னும் பிரச்சன இல்லைங்க போவ போவ சரியாருங்க இல்லைன்னா இப்ப னா ஒன்னு ஒரு வயசுங்களா
ஆ ஒன்றவ ஒன்ற வயசுங்க நண்பா
ஒன்ற வயசுங்க நண்பா இன்னும் ஒரு வயசு போச்சுன்னா அ தாராளமா ஆ குடுக்கலா நண்பா ஒன்னும் பிரச்
செரி ஓகேங் ஓகேங் நண்பா உங்களுக்கு மேரேஜ்ல ஆகலியாங் நண்பா
ல்ல இனிமேதா இனிமேல்தா நடக்கு
ஓ ஓகே நண்பா நல்ல விதமா நடக்கு நண்பா நீங் பேசுற மாரியே உங்களுக்கு ஏத்தம்
இப்பதா நண்பா
உங்களுக்கு நல்ல மனைவி அமையு நண்பா
நன் நன்றி நண்பா இன்றைய பொழுது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு போகு ச்சு
இன்னைக்கு பொழுது ஒருமா ஒரு மாறி போச்சு நண்பா ஆனா இன்னை க்கு மழை வந்து ரெண்டு நாளா தொடர்ந்து மழை வரங்காட்டி வெளியே எங்கேயுமே போ முடில நண்பா ஒ ஏ அவங்க மனைவியை கூப்பிட்டு மளிகை கடைக்கு அதுக்கப்புறம் ஷாப்பிங் அங்கெல்லாம் போலாம்னிருந்த நெறைய பிளான் போட்டு வைத்தே நண்பா ஆனா முடியல நண்பா
சேரி சேரி நண்பா ஏ நண்பா மழ வந்து அதிகமா பெய்யுதுங்களா
ஆமா நண்பா அதேமாரிதா நண்பா ரெண்டு நாள தொடர்ந்து மழ நண்பா வெளியேவ போ முடில நண்பா
ஓ அந்தளவுக்கு மழைங்களா உங்க ஊர்லங்க பரவாயில்லைங்க எப்டி நீங்க மழவாஸ் சி மலைக்கு பக்கத்துல உங்க ஊருங்களா இல்ல எந்த மாதிரி ஊர்
இல்லைங் நண்பா மலைக்கு பக்கத்து ல தா எங்க ஊர் இருக்கு
நல்லது நல்லது நண்பா உ எப்டி நண்பா மலைக்கு பக்கத்துல இருக்கிங்க நீங்க சிங்கம் புளி கரடி யானை இந்த மாதிரிலாம் உள்ள வராதுங்களா நண்பா
இல்ல நண்பா அது வனத்துறையல பாதுகாப்பு இருக்கு நண்பா அதுங்கட்டி பாத்தீங்கன்னா எந்த தொந்தரவு இல்லை இது இது வரைக்கு எந்த தொந்தரவும் இல்லை நண்பா யான மட்டும் அப்பப்ப வந்துட்டு இருக்கு நண்பா அது அதுக்கும் பாதுகாப் பு அரசாங்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு தகு தகுந்த பதுகாப்பு குடுத்துட்டாங்க நண்பா
நல்லது நல்லது நண்பா நீங்களு தகுந்த பாதுகாப்போட இருங்க உங்க குடும்பத்தியு பாதுகாப்பா பாத்துக்ங்க நண்பா எல்லாமே நல்லா இருக்கணு நல்லாது தே நடக்கணும் நண்பா
ஆமா நண்பா நல்லதுதாண்ட் நடக்கணு ஆனா இந்த காலத்துல நல்லது நெனச்சாலு
தா நெனைக்குறாங்க நூத்ல ஒரு வார்த்தைங் நண்பா அப்றோ நண்பா இங்கே மரு நல்ல மழைங்கிறீங்க நாளைக்கு என்ன மழ வருங்கிறீங்ளா வராதுங்கிறீங்ளா
ம் ஆமாங் நண்பா நீங்க என்ன பண்றீங்க நண்பா
நண்பா நா எத்தம் படுத்துட்டே உங்ககூட பேசிட் இருக்க ந நண்பா அப்புறோ நண்பா நாளைக்கு முட்ட பிரியாணி நீங்க செய்வீங்ளா நண் பா இல்ல ஒயிஃப் தா பண்ணுவாங்ளா நண்பா
இல்ல நண்பா முட்ட பிரியாணி மனைவிதா நண்பா பண்ணுவாங்க
நல்லது நல்லது பையன் நீங்க பண்ண மாட்டீங்குனா உங்ளுக் பண்ண தெரியாதுங்ளா கத்துக்க மாட்டீங்ளா
இல்ல நண்பா நான் இல்ல நண்பா நான் சமயல் கட்டு பக்கமே நா போறதில்லைங் நண்பா
ஓ அப்டிங்ளா நண்பா சேர் சேர் இதெல்லா ஒரு சின்ன சின்ன விஷ்யங்கள்ளா இனி நம்மளே கத்துக்கணு நண்பா எல்லாமே எல்லாத்துமே அவுங்கதா பண்ணு இவுங்கதா பண்ணுன்னு இருக்க கூடாதுங் நண்பா
கரெக்ட்டுங் நண்பா இனிமேல் நான் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரியே நா எல்லாமே கத்துக்கற நண்பா
கத்துக்கங் நண்பா நீங்ளு வீட்ல ஒரு வேல செஞ்சீங்கன்னா அவுங்களுக்கு வேல கொறையுங் நண்பா என்ன நண்பா இப்டி இருக்கீங்க நண்பா
கரக்ட்டுங் நண் சேரிங் நண்பா நானு இனிமேல வேல வேலை வேலைன் சொல்லிர் நான் போய்ற நண்பா அன்னான்ட அ டைம் கெடைக்கலிங் நண்பா இனிமேல் நான் டைம் எடுத்து நா மனைவிக்கு உதவிகரமா இருக்கணும் போ
நல்லதுங் நண்பா இந்த முடிவு இதே சீக்கிரோ எடுத்தனால நல்லா நல்லதே நடக்கும் நண்பா நேரம் ஒதுக்குங்க நண்பா குடும்பத்துக்காக நேரத்த செலவழிங்க ஒன்னு தப்பில்லீங்க நீங்க வெளிய போய் சுத்தறத விட நீங்க வீட்ல வேல து கொஞ்சோ நேரோ செலவழிச்சீங்கனா நல்லதுதானுங் நண்பா என்னங்க நண்பர் இப்டி இருக்கீங்க
இல்லங் நண்பா வேலைக்கு போனாதான நண்பா நம்ளுக்கு ம காசு வரு காசு வந்தாதா ஃபேம்லிய ரன் பண்ண முடியு அப்படி இருக்க சுச்சுவேஷன் நண்பா வேலைக்கு போய்தா நண்பா ஆகணு
இப்ப நா உங்களுக்கு வேலைக்கு போகணு போ கூடாதுங்க எங்ளா இப்ப அத பத்தி நா சொ ல்லவே இல்லங் நண்பா அது வந்து நம்ம தனிப்பட்ட விருப்பங் நண்பா நம்ம காசு வேணுனா வேலைக்கு போய்த்தா ஆகோனு ஆட்டுக் போனாதா வீட்ல பூட்டு போட முடியுங்க அது நாங்க சொல்ல வர்லிங்
கரெக்டுங் நண்பா
இப்ப நீங்க வீட்ல ஒத்தாசிய இருங்கன்தா சொல்ற நானு உங்கள தப்பாள்ளா ஒன்னு சொல்லைங் நண்பா புடுச்சிர்ந்தா ஏத்துங் உங்ளுக் இல்லைனா விட்றுங்க
ஓகே நண்பா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா நண்பா புடுச்சிருக்கு நா ஏத்துகிற நண்பா நீங்ளு வருங்கால மனைவிக்காக நீங்ளு எதாச்சு ஹெல்ப் பண்ணுங்க நண்பா அது போக போது இப்ப இருந்தே நீங்க சமைல்லா கத்து வெச்சுக்குங்க எதாச்சு கு யூ டியூப் சேனலெல்லா பாத்து நீங்க இன்னு பிரிப்பேர் பண்ணி புதுசு புதுசா கத்து வெச்சு உங்க வருங்கால மனைவிய ங்க பூஸ்ட் பண்ண பாருங்க
நண்பா நீங்க சொன்னாலு சொல்லைனாலு நா அவுங்களுக்காக இவுங்களுக்காக எல்லா இல்ல நண்பா எனக்காக நா கத்துக்குவே நண்பா நானு ஓரளவுக்கு ச மப்ப நண்பா சாப்பறளவு சமைப்பே நண்பா நீங்க சொல்ற மாரி பெருசு பெருசா வித விதமால்லா சமைக்க தெரியாது நண்பா அ தெரிஞ்சளவுக்கு சமைப்பங் நண்பா சாப்ட்டா சாப்பிடற அளவுக்கு இருக்குங் நண்பா அவ்ளவுதானுங் நண்பா
ம் ஓகே நண்பா அப்ப உங்களுக்கு எதாரி சிக்கன் கிரேவி எல்லா செய்ய தெரியுமா நண்பா
ஆ எனக்கு தெரியுங்க சிக்கன் வருவல் எல்லா நா நல்லா சம சமைப்பங்க என்னங்க ஆரி
நண்பா நீங்க சொல்லுங்க நண்பா கொஞ்சோ
அது என்னங்க நீங்க எவ்வளவு வாங்கறீங்க எவ்வளவு வாங்குவீங்க உங்க குடும்பத்துக்கு
இல்ல நண்பா எ ஒரு மூணு பேத்துக்கு கணக்கு பண்ணி சொல்லுங்க நண்பா
மூணு பேத்துக்குன்னா நீங்க மூணு பேருன பெரிய அளவுலா இருக்கலாங்க நீங்க குழந்தையு சேத்து சொன்னீங்கன்னா அது கணக்குல வராதுங்க
அதா நண்பா இப்ப மனைவி நா அப்ரோ ஒரு ஒன்ற வயசு குழந்த நண்பா
அப்படின்னா ரெண்டு இரண்டு பேரு தாங்க கணக்கு வரும் ரெண்டு பேத்துக்கு என்னங்க அரை கிலோ எடுங்க கரெக்டா இருக்குங்க அர கிலோ எடுங்க ஆ கழுவிருங்க நல்லா மஞ்சதூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிருங்க
ரெண்டு டைம் பண்ணா போதுமா நண்பா
போது நண்பா ரெண்டு டைம் கழுவுனாவே பா முக்காவாசி இது வந்துரு நண்பா
ஓகே நண்பா எனக்கு தெரியும் நண்பா அதுல பாத்தீங்கன்னா
அ நா மனைவிதா செய்வாங்கா அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் கழுவினாலும் அந்த வரும்ல ஒரு சொல்லுங்க நண்பா அது என்னமோ அந்த பிளடே போது நண்பா. போகுதுங்கிறீங்களா அத அது ஒண்ணும் இல்லங் நண்பா நீங்க ஒரு தடவ நல்லா கழுவுங்க ரெண்டாவது தடவ நல்லா கழுவிடுங்க ஆ மூணாவது தடவ இ ரத்தம் மேலலா அதிகமா இருந்ததுன்னா மூணாவது தடவ கழுவுங்க இல்லனா ரெண்டு டைமே போது நண்பா அப்புறம் மஞ்சத்தூள போட்டு நல்லா பெரட்டி வெச்சிருங்க நண்பா புவுமே நீங்க வந்து கறி அசைவன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே மஞ்சத்தூள் அவசியம் நணபா உடம்புக்கு ரொம்ப சத்தானது நண்பா அ நோய் எதிர்ப்பு சக்திய உண்டாக்கும் நண்பா இது
ஓகேநண்பா அந்த பேக்டீரியா இன்பெக்ஷன் உம்
ஆமா ஆமாங்க நண்பா அதேதாங் நண்பா
நன்றி நண்பா சூப்பர் நண்பா அப்புற ஓகே நண்பா அ முன்னாடியே அந்த மேக்னேட் பண்ணி வச்சிடணும் நண்பா மஞ்சத்தூள் கல்லு உப்பெல்லாம் போட்டு
ல் உப்பு போடுறதுனாலது நம்ம நம்மப்பந்தாங்க இல்லன்னா மஞ்சத்தூளே போதுங்க இத எடுத்தா மஞ்ச தூள்தாங்க மஞ்சதூள போட்டு நல்லா பெரட்டி வச்சிருங்க அப்ரோ உடச்சு கே என்ன ஊத்திக்கங்க கடுகு கடகு கருக உள்ள போட்டு தாளிச்சு உட்டுருங்க வெங்காயத போட்டு வணக்கிருங்க நா வந்து பெப்பர் தாங்க அதிக ந போடுவ ஆன பெப்பர் அப்புறம் வந்து ச சில பேர் செட் ஆக மாட்டேன்னு பிடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க
ஓகே ண்பா ஒருத்தவங்கக்கு ஒரு டேஸ்ட்ட் புடிக்குல நண்பா
ஆமா நண்பா இப்பல்லாம் எப்படன சிறந்த இவர எளிமைய பண்ணிட்டு போறது நண்பா பத்டிஹெச் நிமிஷோ இருவது நிமிஷத்துல முடிச்சிட்டு போயிட்டே இருக்கால நண்பா அவ்வளவத நண்பா இது எலிமையான விஷயம் வந்து இதே போய்
நண்பா ஓகே நண்பா ஓட
செரி நண்பா காலம் கால நேரம் ஆமாங்க நண்பா கால நேரம் முடிய போகிறது உங்களுடன் இன்னொரு இனி சந்திக்கலாம் நண்பா அதுவரை இனை விடைபறுகிறேன் நன்றி வணக்கம்
வணக்கம் நண்பா
வணக்கம் வணக்கம்